து ப்ளானே ஜம்மு காஷ்மீருக்கு தா ப்ளான் போட்டதே
உங்க ஊரு எஸ்டேட்டா
ஆமா டா ப்ளான் போட்து ஜம்மு காஷ்மீர் தா அங்க போய் பாத்துட்டு வரதுதா ஆனா பெஹல்காம்ல வந்து அந்த ஃபேஸ பாத்துருப்பாங்க அட்ட வந்ததுனால அன்னிக்கு வந்து பாத்தன்னா எதோ காது குத்தற ஃபங்க்ஷன்
காது குத்தற ஃபங்க்ஷனா யாருக்கு
அ அதாவ்து எங்க ரிலேஷன்ல சோ அத வந்து பாத்துட்டு போறம் போது ஆம்மா இங்க ஃபங்க்ஷன் அங்கல்லா இல்ல இந்த ஃபங்க்ஷனு அதுனால இது வந்து அதுனாலே டிலே ஆயிர்ச்சு எங்களுக்கு இங்க வந்
இல்ல அத அந்த டேட்ல நீங் போயிர்ப்பீங்களாங்க
அந்த டேட்ல போயிர்ந்திருப்பமா எங்களுக்கு தெரில பட் அந்த ப்ளேஸ் போயிர்ந்திர்ப்போ அதாவது ஜம்மு காஷ்மீர்க் போயிர்ந்திர்ப்போ
இல்ல அட்டாக் நடக்துக் முன்னாடி போயிருப்பீங்களா இல்ல நடந்தொன்னே போயிருப்பீங்களானு கேக்
ஆமா ரெண்டுத்துல எதுனா ஒன் நட்ந்திருக்கு முன்னாடியே போயிர்க்கலா அதுக்கப் றோ போயிர்க்கலா பட் அந்த டைம்ல தா அது வந்து நாங்க ப்ளான் போட்டது எல்லார்மே தேங் காடு ன்ற மாரி ஆயிர்ச்சி அன்னிக்கு அதே மார் நாங் கேரளாக்கு போயிட்டு வந்தோல்ல போயிட்டு வந்ததுக்கப் அந்த ஃப்ளட்டு செமையா வந்திருக்கு தமிழ்நாட்லருந்து போனாங்க எல்லாரு மாட் டிகினாங்க அங்க ரெஸ்க்யூ டீம் போயி எட்துன்னு வந்துருச்சி எல்லாரியு
ஓ அது இது வயநாடு
எது ஃப்ல இல்ல இல்ல கேதர்நாத்துல நட்ந்தது நாங்க ஆமா நாங்க போய்ட்டு வந்ததுக்கப்றோ நடந்த விஷ்யோ இது மாட்டிகினாங்க இது வந்து நாள நாக் போய்ட்ருக்றோ அ லேண்ட் ஸ்லைடு ஃப்ளட்டு எல்லாமே சேத்து தா வந்திருக்கு அங்க
ஓ
ரெஸ்க்யூ பண்றளவுக்கு வந்திருக்கு
ஓகே ஓகே
இதே போய் ஷ் போய்ட்டதுக்கப் பறோ இது போறதுக் முன்னாடி இது ஒன்னு இப்ப எப்டி எப்டி சொல்றது எங்கப் குல்லா அல்லு காப்பிச்சே சோச்சோ வேணவே வேணான்ட்டாரு எங்கப்பா டீசன்ட்டா ராஜு வேணா ஆனா நாங்க அது பக்கத்துல ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல அங் க தா சுத்தி இர்ந்தமே மனாலி, ஷிம்லா ஆமா ஆனாலு சூப்பரா இர்ந்துது எப்டி சொல்றது இந்த என்ன இந்த ப படோ இரு ல்ல பத்தென்றதுகுள்ள மா பத்தென்றதுகுள்ள இல்ல அந்த ஒன்னவந்து ஏதோ சாங் போங்குது திங்ளா ஆனாலு இந்த மைகம் நேத் அதே மாரிதா சொன்னாங்க அந்தெடொலா ஆனா அந்த எடோ இல்லது ஆனா பேஸ்றப்ப சொல்றேங்க இப்போலா தாங்கும்படி எல்லாரு இருங்க ஆவ்து செல்லவ்ங்கெல்லாரு ஆ வாங்க
ஓ அங்கலா வந்து டிப்ரெண்டா இருந்துருப்பாங்ளே அவங்ளோட ஃபேஸ் கட்டு
ஃபேஸ் கட்டு அதாவ்து நாங்க ஒரு டெம்புள்க் போனோ அது வந்து புத்திஸ்ட் டெம்பிள்ன் நெனைக்கறே இனிக் புத்தரா அவரு ஜெய்னிசம்மா இல்ல என்ன தெர்ல
அந் சைட்ல ஃபுல்லாவே அந்த மாரிதாருக்கு
அங்க இவ்வளோ பெரிய மாங்க் மாங்க்கு மீன்ஸ் அங்க வந்து இங்கதாபா இருந்து படிக்கறமாரி அங்க அவ்ங்க படிக்கறாங்க போல நாங் அம் ப அப்ப ரூம் எடுத்து அது ட்லயே படிப்பாங்கபோல அது இவுருக்கு ரைட்ல வந்து குட்டி கொழந்த இருக் போம்போது படிகத்துக்கு நல்லா க்யூட்டா இருக்குதுங்க குட்டி குட்டியா
ஆமா க்யூட்டா இருப்பாங்க ஆமா கரெக்டு
குட்டி குட்டியா ஓடுதுங்ளா க்யூட்டா இக்குதுங்க அதுங்கள வீடியோ எத்துகுன்னு
ஓஹோ காசுலா கேப்பாங்ளே அங்க வலி மறிச்சி
நிம்த்துல டெம்பிள்கலா காஸ்
தா டெம்பிள் இல்ல அந்த ரோட்ல போமோது வழி மறிச்சுட் காசுலா கேப்பாங்ளே சின்ன சின்ன கொழந்தைங்களா நீங் பாக்கலயா
ஆஹா ஓ அந்த இதுல ஸ்கேம் பண்ணிருக்காங்ளா
கேம்வால்ல சின்ன சின்ன கொழந்தைங்களா வந்து காஸ் கேப்பாங்க இந்த மாரி ஒரு ஃபங்க்ஷன் வர்து இங்க அந்த ஓ சேர் பாப்போ நல்லாந்துச்சு போல போன ட்ரிப்பு எத்தனாள் ட்ரிப்பு
அது ஒரு ஃபைவ் டேஸ் எனமோ சம்திங் ஆமா ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் எனமோ சம்திங்
ஓ ஓக்கே போர்துகே ஒரு நாளு போர்துக்கு ஒரு ரெண் நாள் ஒன்ற நாள் இருக்குதா ஓ நீங்க ஃப்ளைட்ல போனீங்குல
ஆமா ஃப்ளைட்ல போனாதா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவஸ் ட்ராவல்ஸ் ஆகுது
வேறு பாஸ்போட் இருந்தா போதுல இங்க டெல்லி
பாஸ்போட் தேவல்ல இந்தியாக்குள்ள நீ வந்து போறத் து எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்டு நீ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லருந்தா மட்டுமே அதுக் பாஸ்போட்
போவ போவ எதாத் கேப்பாங்ளா இப்ப நம்ப வந்துச்சு
கம் பாஸ்போட்லா கேக்க மாட்டாங்ளே
எதாச் கேப்பாங்ளே
அது வந்து புக் அந்த நீங்க டிக் ஆ டிகெட் கேப்பாங்க ஆமா டிக்கெட் ஆமா ஏ இது எல்லாமே உள்ளூரு பஸ்ஸு மாரி டொமஸ்டிக் ஃப்ளைட் தா இது எல்லாமே இன்டிகோ ஏ இன்டிகோ ஆர்லைன்ஸ் ப அவுங்க ரெண்டு மட்டுதா எனக் தெஞ்சு உள்ள வொர்க் பண்ணிருக்குது நெனைகுற
இல்ல இப்போ இப்போ இது இப்போ ஃபாரின் வகேஷன் போனு இப்ப எதாசு ஃபாரின் ட்ரிப் போனுனா வீசா தேவ பாஸ்போட் வந்து லோக்கல்
இதுல வந்து ஆதார் காட் தேவபடு ஆதார் காட் பாப்பாங்க ஆதார் காட் பாப்பாங்க உங்க ஃபேஸ்ல இது பாப்பாங்க டிக்கெட் பண்ண புக்கு ஆமா வெரிஃபிகேஷன் நடக்கு நெறய நடக்கு இங்க ஒரு நட் நடக்கு அதுக்கப் அப்றோ உங்கள பாடி செக்கப் பண்ணுவாங்க பெட்டல்ஸ் எதனா இருக்குதா இல்ல சென்னைல நடகு டெல்லில நீங்க வந்து எங்காது போம்மோது உங்க நடக் கு அங்க எறங்கிட்டியு அங்க நடக்கு ஆமா செக்கீங் நடக்கு லகேச்சு அதே மாரி ம் மேலந்து ஏற போதுதா மேலந்து பாக்குபோது இந்த இந்து சமவெளினு நம்ம புக்குல பாத்துருக்கோம்ல பிக்சர்லா இந்த மணல் மணலா இருக்கு அது ஆறு போற மாரி இருக்குமே
ஏ டவுட் அது ஏ இந்த ஃபிளைட் வதியோ ஃபாஸ்ட்ல போது ஃபாஸ்டா போதா இல்ல இல்ல ஸ்லோவா தா போதா
ம் அது அவுங்களுதா தெரியு அது எப்டி சொல்றது நம்புளுக்கு ஆம்மா ஆனா அது தூறத் எவ்ளோ தெருமா ஃபாஸ்டா இதுவால் ல்ல மேல போம்போது அவ்ளோ தெரிது காது அடச்சுக்கு அவ்ளோதா மேலே போம் போது இங்க வந்து நம்ம ஏறும்போது மட் ன்னா வயிறு கொஞ்சோ கடமுடா கடமுடானு ஃபஸ்ட்டன்ன எக்ஸிபியன்ஸ்சு கட முட கடமுடனு ஈஸ்வரா போய்ட் இருந்தது இந்த படத்துல எல்லாரு கோய்ந்தா சொல்லுங்க அப்டின்ற மாரி இருந்துச்சு
ஓ
ஆமா ஏறு போது எறங்கு போது மட்டு தா அந்த சீல் வந்து இந்த டிராகன்ல போயிட்டு வருமே அது மாரி ஃபீல் டிராகன் ரைட் மத்தபடி அங்க போ மேல வந்து சம்மதா போவு ஆமா டிராகன் டிராகன் மேல போட்டு அப்டி ஆமா இந்த விண்டோ சீட்டு பக்கத்து சீட்டு வினோ சீட்ல நா உக்கான்ச்சே உகான்ஞு பாத்தினே வந்த ஃபுல்லா மேகந்த மேங்க வந்து இடிக்கிறதே வந்து இங்கிஷேக் ஆவ் ப்ளைட்டு
இடிகிதா மேக வந்து
மேக வந்து இடிக்கு மேல அதுவே சேக் ஆகு ப்ளைட் லைட்ட ஆமா பிளே ப்ளைட்ல சேக் ஆவு
ஓ அப்ப பயமா இருக்குமே இன்னு
அது சேக் ஆவு அப்பப்ப லைட்டா
ஓ அந்த உள்ள ஏர்னோன்ன இன்செக்ஷன் கொடுப்பாங்கள எப்டி கொட்த்தாங்க
ஆம்மாமா அந்த அக்கா அக்கா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குத்தினேந்துங்க தா சொல்றே பொண்ணப்பாரு அப்படின்றவர்ரு அந்த அக்காவே பாத்தி இன்ஸ்ட்ரக்ஷன பாக்கல நானு இப்ண்ணுங்க அப்பண்ணுங்க சீட் பெட்மா போடுங்க அதுக்கப்புற வந்து ஆக்சிஜன் மாஸ்க் சொன்னாங்க அப்புறோ வந்து விண்டோ எக்ஸிட் பத் சொன்னாங்க சேப்டி அந்த இதுல்லா சொல்லுவாங்களா ஆ அதாவது எமெர்ஜென்சி எக்சிட்டு
ஓகே
கே அதெல்லா எல்லாமே சொல்லுவாங்க அவங்க அதுக்கப்புற இப்ப நம்ம ஃப்ளைட் எடுக்க போறோ அப்றோ எறங்க போறோ அது பத்தி சொன்னாங்கோ ஆமா எல்லாமே சொல்வாங்க இன்ஸ் செக்ஷன் அவங்க கொடுப்பாங்க அதுக்கப்புற நடுல வந்து அந்த சுற்றுலா வந்து டிக்கெட்டோட ஆர்டர் பண்ணவங்களுக்கு புட் இருக்கு போல நம்ம வந் ஆர்டர் பண்ணதுலனால நம்ம தண்ணி மட்டும் அப்பப்ப வாங்கி வச்சுப்போ
தனி வண்ட தண்ணில்லா ஃப்ரீயா
ஆமா தண்ணி எல்லா குடுப்பாங்க குடுப்பாங்க தண்ணி நம் வாஸ் போயிட்டு வந்துக்கலா அது பிரச்சன இல்ல இந்த ஃபுட்டு மட்டுமே மெக்கேல இருந்தே வந்து நீங்க வந்து அதுக்கு ஆர்டரு போட்டுக்கணு போல
ஓ
அவங்களுக்கு மட்டு தா அந்த புட்டு மத்தவங்களுக்கு வந்து அந்த புட் இருக்காது அது ஒரு ஒரு பிளைட் பத்தா இல்ல எப்டின் தெர்ல
ஆமா ஒரு ஃபிளைட்டு போட்டுதா இப்ப இன்டர்நேஷனல்லா கண்டிப்பா அந்த ஃபுட்டோட ஃபுட்டோட அந்த டிக்கெட்ல சேத்து வந்துரு
ஆ அந்த இன்டர்நேஷ்னல் ஆஹா அந்த ஃபிளைட்லயு நம்ப நம்ப ஆளுங்க வந்து டவுன் பஸ் மாரி ஆக்கிடாங்க மிச்ச கொட்டி ஆமா மிச்சர் ஓபன் பண்ணாங்க மிச்சர் ஓபன் பண்ணாங்க கொட்டிக்கிச்சு கீழே கொட்டிக்கிச்சு
ஓ சூப்ப யார் அந்த அதிச்ட்ட சாதா பேக் சொல்லுங்க கட் பண்ணாம
எங்க அண்ண பண்ணா சார் நாங்க என்னா பண்ணா யூனோ காட்ஸ் எத்துனு போய்ட்டு ஸீட்டகட் வெளாண்டு வந்தோ
ஓ
ஆமா அந்த அக்கா அப்ப அப்போ வந்து மா டோன்ட் ப்ளே அது மாரி வெளாடக் கூடாதுன்னு சொல்ட்டு போனாங்க சொல்ட்டு போவாங்க
ஓ இப்போ அவங்க ஏதாச்சு சொன்னாங்களா இந்த மாரி இப்போ ஃப்ளைட்ல எதாச்சு எப்டி சொல்றதுன்னா ல லேண்டிங் வந்து ஒழுங்கா ஆகாதும் போது ஏதாச்சு எமர்ஜென்ச் ஆ இப்போ ஏதாச்சு ஆச்சு அப்டிங்னா ஃபிளைட்டுக்கு அப்ப ஏதாச்சு எம்ஜன்ஸில எதாச்சு இது பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவாங்களா ஏதாச்சு
அதா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எல்லாமே மேஜரா குத்துருவாங்க அது மாரி ஆயிச்சுனா அதா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது இல்ல அவங்க இங்கிலீஷ்ல தா ஃபுல்லா சொல்லுவாங்க இ மாரி சீட் பெல்டு எத்து போட்டுக் அவங்க ஆக்ஷனோட சொல்லுவாங்க அதுக்கப்பறோ அந் மாரி எக்ஸிட்ல வந்து இது இருக்கு அதுக்கப்புறோ வந்து பாம்ப்லெட்ஸ் மாரி குடு இருப்பாங்க நோட்ஸ் இது என்ன சீட்லே இருக்கு ஏ இதுல்லா ஒரு ஒரு பிக் ச்சர்ல ஒரு இதுல இருக்கு
அப்போ இதுல்லா இருக்காதா பேரஷூட்ல்லா
பேரஷூட் பேரஷூட் ஹா அது வந்து அதுதா எனக்கு டவுட்டு அந்த பேராஷூட் எங்கதா இருக்குன்னு
அதா கேக்கற நானு இருக்குமா இருக்காதா
இக்கு இருக்கு ஆனா அது வந்து என்கு தெரிஞ்சு அவங்க தனியா வெச்சிருப்பாங்கன் நெனைக்கிறே நம்ம சீட்ல இருக்குற எத்துல இருக்கு ஆமா இருக்காது நெனக்கிறே இல்ல அதுக்கு மேல இருக்குமா எனக்கு அந்த டவுட் இருக்கு
ஆ உ உங்ககிட்ட சொல்லு கேட்டிருதே நா நெனக்கிறே பேரஷூட் அப்டின்னு சொல்ட்டு
நா நீ நா இருந்தாலு தெர்ல அந்த அக்காவ பா்த்தோ அந்த டைம்ல அப்பில்லா யோசிக்கல நானு எதுவுமே
ஓ அதா போய்டு வந்தாங்களா
இ ஆமா ஆவரேஜா அவங்க வந்து இதுவதா இருப்பாங்க எல்லா வந்து நாத் இந்தியன்ஸு மணிப்பூரு நாக்மெண்டா அது மாரி பீ பீசாதா போட்ருப்பாங்க உள்ள
ஆ ரைட்டு
நம்ப யாரு தம் போலீஸ் நம்ம தமிழ்நாடு பசங்க தமிழ்நாடு யாருமே இருக்க மாட்டாங்க உள்ள எல்லாமே இதுதா எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் ஆ தா இருப்பாங்க எல்லாமே அந்த ஃபேர் டோன் ஸ்கின்
ஓ அந்த பிரவுன் ஸ்கின்னே கெ டையாதா ஒன்னு கூட ஒருத்தவந்க கூட
ஒண்ணு கூட இல்ல நானு சுத்தி சுத்தி பாத்துட்டே அந்த ஹெலிகாப்டர் போற எடத்துல கூட உக்கார வெச்சிருக்காங்க
ஓஹோ
கதவ நம்பபுச்ங்க நம்ப சென்னை கூட்ட அப்டிதா இருக்குது நார்த் இந்தியா ஏர்போடு சொல்லவே வேனா
ஓகே ஓ நல்லா ஜில்லுனு இருக்கா
ஹேர்போட்டா உள்ள ஏசி தா
ஓ
அந்த பிளைட்டு போற எடோ ஆஹ் நல்லாதா இருந்தது ஏர்போர்ட்லா சூப்பராருந்தது இந்த ஏர் போட்டோ டில்லி ஏர்போட்டோ ரெண்டுமே நல்லாதா இருந்தது
ஓகே ஓகே போய்பீங்க
ம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாதா இருந்தது
ஓ டீ குடிக்கலயா இப்போ நீங்க
நானா நா குடிச்சிட்டு தா வந்த
ஓ குடிச்சிட்டுதா தெம்பா பேசுறீங்ளா
ம் நீங்க
நானும் குடிச்சே பத்த மாட்டேன்து
அவ்ளோதா உன்னு டீ போடுங்க
இன்னோரு டீ கேட்டா எங்கம்மா வந்து தா போடுவாங்க வெச்ச பால்
என்னாச்சு
ஓ தெரியல இருக்கா என்னன்னு தெர்ல இருந்தா இப்போ சூடு பண்ணி
ஏ பாக்கெட் பால் தானா அங்க
இல்லல்ல எங்கள்து இது இருக்கு மாடு இருக்கு
அப்டிங்ளா
ஆமா
அவ்ள்தா நீங்ளே கறந்து பால் செலவு மிச்சோ
ஆமா பால் செலவு மிச்சோ
அது தெனைக்கும் போய் பால்பாகெட் பால் சொசைட்டில போயிட்டு வாங்க பேக்கெட்டா வந்து எத்தனா பாக்கெட்டு இங்க வந்து பசும்பால் தா
சொசைட்டி இருக்காஹ்
ஆஹ் இருக்கு
அதுல வந்தா போய்ட்டு
ஆமா போயிட்டே வாங்கிட்டு வர்ணு
ஒகே ஆ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குவீங்ளா தேர்ட்டி வாங்குவீங்களா
ஆஹ் ஃபாட்டி ஒருலிட்டர் ஒருலிட்டர் எவ்ளோ